அ சொல்லுங்கே வீட்டுலதா அண்ணா
இன்னிக் என்ன காலேஜ் எல்லா தோண்ட்டாங்ளா
இல்லண்ண எனக்கு அ இந்த மாச பதினேழா தேதி தா
பதினேழாந் தேதியா சேர் சேர் சரி வேற என்ன பண்ணிகிட்ருக்க
தா இன்னிக்தானா சாப்புன்ணு பட பாத்துட்ருந்த சேர் நீங்க கூப்ட்டீங்ளா அப்டே
சேர் சே
ம்ம் நீங்க வேலைக்கி போய்ட்ருக்கீங்ளண
ஆமா தம்பி நம்மட்ட வந்து கோல்டு இருக்கு
சேர்ண்ண சேர்ண்ண சேர்ண்ண சேர்ண்ண
அது வேலை எல்லா கொஞ்சோ கம்மிதா அதா ரேட்டுல்லா ஏறிட்டு இருக்கற்னல அது கொஞ்சோ நம்ம எல்லார் ஐட்டமும் சேர்றது இந்ஐட்டோன் இல்ல செயினு எல்லாமே
சேர்ண்ணா
எப்டி ஜாப் பொய்ட்ருக்கு நீ எதோ பார்ட் டைம் ஜாப் மாரி எதோ ஒன்னு
இல்லண்ணா நா அதுக்குதா தேடிட்ருக்குற தேரி இங்க ஒர்த்தவங்க டிபார்ட்மெண்ட்ட் ஸ்டோரு ஓப்பன் பண்ணிருக்காங்களா அதுக்கு போலான்னு
டிப்பார்மண்ட் ஸ்டோர்னா டைம் எப்டி
அ நா பார் டைமுக்குதாண்ணா கேட்ருக்க
ஈவ்னிங்க்கு மேலயா
ஆமாண்ணா
சேலரிலா எப்
சேரி இன்னுமேல் தாண்ணா பேசணு சேர் காலேஜி தொறக்குட் டூவோ காலேஜ் தொறந்தக்கு அப்புற போயிக்கிலா அப்டின்ருக்கண
சேரி செர் செர் சே
வீட்டு பக்கத்துல தா இருக்குறாங்களா அவங் கூடயே சாய்ந்தர வந்தர்லா
ம் ம் வா ஒர்க்கலா நீ பேய் பார்த்தியா நேரில்
ஆ பாத்தணா ஃபர்ஸ்ட்டே பாத்துட் தா வந்த எனக் கம்ப்யூட்ரு ஒர்க் தாண்ணா
ஓ சேர் சேர் சி
ம்
கம்ப்ரேட்டிங்லா பண்ணுவீங்ளா நீங்க
நா பண்ணுவண்ணா கம்ப்யூட்ரு தா நா லவன்த்து டுவெல்த்து இப்போ காலேஜ்லியு அதா எடுத்துருக்க
ஓ சேர் சேர் சேரி அ இது தம்பி எல்லா என்னா பண்ணிட்ருக்காங்க
எனக்கு என்னதுணா
தம்பி ஏ தம்பி பாப்பியா நீ
எனக்கு ரெண்டு அண்ணனுங்க இருக்குறாங்க
அவன கேக்குலப்பா ஏ தம்பிய கேட்ட
உங்க தம்பியா
ஆ பாத்து பேசுவியா
ஆ பேஸ்வணா
ஆ அவனூ எதோ காலேஜ் தா போற அப்டின்ட்டு இருந்தா என்ன பண்றா இதுதா தெரியில அது நேர்ல பாக்கலையா
எங்கண்ண நேத்துதா பாத்தோ
ம்
எங்க அவந்தா டோல் அடிக்க போயிட்ருக்கறேங்கிறா
ம் நானு சத்தம் போட்த்தா இருக்கே போய் எதாவது பட்றா அப்டின்னு
அ நானுஞ் சொல்லியாச்சு போயிச்சி டென்த்து தான முடிச்சிருக்கே போய் டிப்ளமாவாச்சு போய் சேரு அப்டின்னாலு அதுவு கேக்க மாட்டேங்கிறா
ம் ம்
ம்
இப்பதா அவுங்க அப்பாவ பாத்துட்டு வந்தே
சேரி சேரி ஓ வந்ட்டாரா வேல உட்டு
அது இன்னைக்கி போலையாட்ருக்கு
அப்புடியா நேத்து போயிருந்தாரு பாத்தே
ம் கீழ தா நின்னுட்ருந்தாரு
சேரி சேரி
அதா பாத்தாரு பாத்துட்டு அப்போ ஏன்டயு பேசுனாரு
ம்
இன்னைக்கி நீ நானு ஒர்க்குக்கு போலையா நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டுருக்கறனால கேட்ட நீ போலையா அப்டின்னு கேட்டாரு இல்லைங்க இன்னைக்கி ஒரு ஃபங்க்ஷனு
ஆ
அந்த தெனிப்பூர் வரைக்கூ போ வேண்டியது இருக்குதா
சேர்ன்ன சேர்ன்ன
அப்போ செரின்னுட்டு அக்கா அக்கா வீட்டுக்காரு
ஆ
ஆமா நா மொத்தொ நாலு பேர் போனோ
சேர் சேரி
அது திருப்பூர்ல நமக்கு ரூட்டூ தெரியாதா அவுங்க ரூட் மேப் போட்டது பத்து கிலோமீட்டர் தள்ளி காட்டிரிச்சி
ஐயோ
ஊருக்குள்ள போயி அங்க இங்க சுத்தி
ம் முன்ன பிண்ண போனது இல்லயாண்ண
எ இல்லப்பா அவுங்க ஃபங்க்ஷன வந்து கொஞ்சொ லாங்ல ஊருக்குள்ள தள்ளி வஸ்ட்டாங்க அவுங்க வீடெல்லா தெரியு
ஆ
அ ஃபங்க்ஷன் வந்து கொ அதுலேருந்து கொஞ்சொ தள்ளி வச்சுட்டாங்களா அந்த ஃபங்க்ஷன்ன தெரியில
சேரி சேரிணே
மச்சானுக்குமே தெரியில மச்சானோட தங்கச்சி எல்லாமே அங்கே தா இருக்கிறாங்க அ ஊருக்குள்ள தெரியு ரொம்ப அவுட்ருன்னு தெரியாதா
ஆ
கடசில சுத்து சுத்துன் சுத்தி எதெதோ ஒரு சந்து இன்டு இடுக்கெலாம் பூந்து
சேர்ண்ண
வரக்குள்ள ஒரு வழியாருட்சி ஃபங்க்ஷன் போய்ட்டு வரக்குள்ள
யேன் ஆ நேத்து ஃபங்க்ஷனுக்கு தா வந்திருந்தே கோயில் ஃபங்க்ஷனுக்கு
செரி சார்
ஆ
என்ன ஃபங்க்ஷனு எந்த கோயிலு
இங்கே நோம்பி சாட்டிருக்காங்களா என்ன பத்தாரகாளியம்மன் கோயில இந்த நயாரா பெட்ரோல் பங்க் பக்கத்துல
ஆமா மா மா
ஆ அந்த கோயில்ல
செர் செரி செரி செரி
செரி ஃபிரெட்டுங் ஆ ஃப்ரன்டுங்கல்லா அலகு குத்துரன்னாங்களா செர் வர சொன்னானுங்க
செர் செரி
போயிட்டு அப்புற அங்கயேதா ஸ்டே பண்ணே உ உ
நமக்கெல்லா கேரளா சையிடு கோயில்ல பாத்திங்கன்னா அவ நல்லாதா இருக்கு
ஆ நீங்
ஆ அப்பா கேரளா ஆ அப் பா வளர்ந்ததுல்லா இங்கதா அப்பாவுக்கு ஒரு பத்து வயசுக்கும்போது ஓ இது கேரளால எங்க
நாங்க வந்து திரசூர் னே
திரிசூரா ஆ செர் செர் செர் செர் நாங்க வந்து இந்த கொல்லங்கோடுன்னு சொல்லுவாங்கல
ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா
அந்த சையிடு நாங்க பாத்தீங் நா நமக்கு ம ஒரு மடோ ஒன்னு இருக்குது
ஆ
அது ஏழு தலக்கட்டு கோயிலுன்றாங்க மடோ
சேரிண சேரிண
மத்த ஏழு குடும்பத்துக்கு சேந்தது தா அந்த க நாங்க தா நிர்வாகோ ஆ
சேரிண்ணே
ஆனால பாத்திங்கன்னா மாசத்துக்கொருக்கா அங்க போயிட்டு வந்துட்டுதா இருப்போ
உ
ஆ இந்த கோயில வந்து நிர்வாகோ பண்ணுறதுக்கு எலெக்ஷன் மைண்டில் வச்சு அழு தேந்தது இருபது
என்ன
மேக்சிமம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ஆள் மாத்துவோ அந்த மூணு வருசோ பாத்தீங்கன்னாமே நம்ம குடும்பத்தாலளுக தா யார
அப்போ சரிண்ணே எங்களுக்கு அங்க தரவாடல்லா இருக்குது
உ அது தரவாடி கோரி
ஆ ஆ
அது இருக்குது அதுக்கடு
சொல்லுங்க
அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா நம்ம நீ வின்னர் படத்துலயு கூட அது வடிவேல் ஒரு காமெடி இருக்கு
உ தெரியலைங்களே
ரத்னாதுரி மேலது போக்கத்தில் கீழே வைக்கோர பற்ற வச்சுருக்கிங்க தன்னால் அண்ணன் கீழ வாங்கி வந்து வரி
ஆமா ஆமா ஆ ஆமாண்ண
அது ஒரு கோயிலு தா
சேரி சேரி சேரி
அது பாத்திங்னா கோழிக்கூடு பாத்தன் சொல்லுவாங்க
ஆ
அ அது பாத்தீங்கனா ஃபுல்லன் ஃபுல்லு சாமியே மரத்துக்குள்ள இருக்கு
ஆ
அ இதெல்லா கெடையாது கோயில்ல அந்த மாரி பில்டிங்லா கெடையாது எல்லா காடு பெரிய பெரியா மரமா இருக்கு
அ
ஆலமரமா அதுவு சமையான அதுதா கோயிலு
ம் அந்த சைடு ஃபுல்லாவே நல்லாதான இருக்கு
ம் அண்டு பாத்தீனா வருசதுக்கு ஒருக்கா கெடா வெட்டு போனா எதோ பிரச்சனை இல்லாம வர முடியாது
ஓ
ஆனா என்ஜாயா தா இருக்கு
சே
அப்பெல்லா பெரிய லாலி பிடிச்சு அந்த மாரி தா போவோமா
ஆ
மொத்த ஃபேமிலிய அப்டியே வெட்ட வெளில செமையா இருக்கு அதுதா
சேரிண்ண
நீ அந்த மாரிலா அங்க எல்லா கோயில்லல்லா போவிங்லா
ஓ போவண்ணா நாங்களு மாசத்துக்கு ஒருக்கெல்லா போயிட்டு போயிட்டு வருவோ அவங்கதா இந்த போன வாரந்தா வந்திருந்தாங்க இங்க அவுங்க ஈசா பாத்ததில்லனாங்க ஈசாக்கெல்லா போயிட்டு அப்டியே வந்தோ
ஓ ஈசாக்கு போனீங்களா அ ஈசாலா பரவால்லயா அ இதெல்லாமே கட்டி க்காங்க கேள்விபட்
ஆ கட்டிருக்காங்கண்ணா
ம் இப்பல்லா எவ்ளோ அமௌண்ட்டு சார்ஜ் பண்றாங்க
ஏ அமௌண்டல்ல இல்ல நம் பாட்டுக்குள்ள போய்கிக்கலாங் குளிக்கிறதுக்கு மட்டு இருவது ரூபா கேக் க்கறாங்க அவ்ளதா
அதே தா அப்பந்தி இப்ப வரைக்கு அதே தா ம் ம்
ஃபோன் அளவுடு இல்ல மத் மத்தபல்ல அதேதான
ம் ஃபோன் மட்டு அளவுடு இல்லையா
ஆமாண்ணா
ம் அ கேன்ட்டீன் ஏத்துல
என்னென்னா
கேன்டீனு
ஆ கேன்டீன் இருக்குண்ணா போற நம்ப நடந்து போற வழில இருக்குமே
ஓ செரி செரி செரி
ஆ நம்ம என்ட்ரன்ஸுலெந்தே நடந்து போம்மோது நெறய இருக்கு
ம் போயி பல வருஷோ ஆச்சி அந்த பழச கட்ற அந்த போ போனது இப்பெல்லா போயி ரொம்ப இதாய்ர்ச்சு இப்ப புதுசு கட்னதுக்கப்றோ போகல
என்ன ஆச்சு அப்டி
அந்த பின் முன்னாடி பெரிய செல அதெல்லா கட்னத்கப்றோ போவே இல்ல
ஆ
அப்பல்லா பாத்தீங்ன்னா நெனச்ச நேரோ வெள்ளங்கி மல ஏறுவோ டைம் நல்லா கடச்சிது இப்போ அந்த மாரிலா டைம்லா கெடைக்கிறதி
நா இப்பதானே வெள்ளிங்கிரி இந்நா இதா ஃபஸ்ட் வர்ஷோ போய் ஏறிட்டு வந்தோ ஆ ஃப்ரெண்டுங் கூட போயி
எப்போ நைட் ஏற்னீங்ளா
அ நைட்டு தான ஒரு மணிக்கு ஏற்னோ காலையில ஏழு மணி போலதா சாமிய பாத் தோ ஃபஸ்ட் டைம்ல நடக்க முடியில
மெதுவாதா போகோ
ஆ அது யாரு கெய்லு ஸ்டிக்கு வேற இல்லயா நாங்க குச்சி இல்லாம்தா ஏற்னோ
ஆ ஆ
கடை எட்டு மணிக்குள்ளேலா சாமி பாத்துட் அப்புற அங்க போய் லைன்ல கூட்டத்துல நின்னுட்டு அப்டியே சாமி பாத்துட் எறங்குற கரெக்ட்டா ஆயிருச்சு மத்தியானோ ஆயிருச்சுன்னா ஒரு மணி ஆயிருச்சு எறங்கும்போது ஆ
அங்கெல்லா எப்டின்னா இங்கேந்து ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு ஏறுவோ நைட்டு
ஆ
விடிய காலையில பாத்திங்ன்னா அஞ்சு மணிக்குள்ள ரிட்டன் ஆயி வீட்டுக்கு வந்துருவோ
சேரிங்க
அது கிட்டத்தட்ட நா பாத்தீங்ன்னா அறு ஏழு வர்ஷோ போயிருக்கே
ஒ ஒ அப்பிடியா நா இந்த வருஷத்துலெந்தா தொடங்கிருக்கே
ம் சேர் தம்பி இதா ஒரு கால் வருது நா பேஸ்ட்டு கூப்புறே
ஆ சேர்ண்ணா